ஒன்
ம் சொல்லுங்க
ஆ நலமா தோழி
ஆ நலமா இருக்கேங்க
அ செரிங்க தோழி சாப்டீங்களா தோழி
ஆ சாப்டேங்க ஆ கேக்குது கேக்குது நீங்க சாப்டிங்ளா
தடங்கள் இருநீங்க தொடர்ந்து பேசிட்டே இருங்க தோழி ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி என்ன எட் இரவு உணவு என்ன சாப்புட்டீங்க தோழி
சப்பாத்தி பன்னீர் கிரேவி
அப்புடியா தோழி சரிங்க தோழி நாங்க இட்லியு வெங்காய சட்னியு செஞ்சோ தோழி
ம்
செரிங்க தோழி நீங்க என்னா வீட்ல இருக்குற குடும்ப உறுப்பினரா இல்ல அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய உறுப்
இல்ல வீட்ல இருக்கற குடும்ப உறுப்பினர் தா
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி இன்னைக்கி ஏதாவது ஒரு அ யோ பயனுள்ளதா ஒரு தகவல பத்தி பேசுவோமா ஆ சரிங்க தோழி ம் சரிங்க தோழி ஒன்னு இல இப்ப எங்க மாவட் ட்டத்துக்குள்ள இருக்கற ஒரு ஊர் பேர் வந்து கூத்தாநல்லூர் தோழி அங்க என்ன ஆவுதுன்னா ஒரு சம்பவோ வந்து இன்னைக்கி காலையில நடந்தது மூன்று மாணவர்கள் வந்து பள்ளிக்கு செல்ற வழியில ஒரு காரு தன்னோடைய வேக கட்டுப்பாட்ட இழந்து அந்த மாணவர்கள் மேல மோதி அந்த மூணு மாணவர்கள் சம்பவ எடத்துலயே உயிர் இழந்துட்டாங்க தோழி தோழி உங்களுக்கு கேக்குதா ஹலோ தோழி கேக்குதா உங்களுக்கு
ம் ம்
ஆ அதாது இந்த சாலை பாதுகாப்ப பத்தி பேசுவோங்கறதுக்காக தா தோழி இந்த விஷயத்தே நா உங்க கிட்ட பகிர்ந்து கிற வந்து ஒரு கார் வந்து அ வாகனங்கள் வந்து எடுக்கறதுக்கு முன்னாடி அதுல உள்ள ஆ வேக கட்டு ப்பாடு பெட்ரோல் இருக்கா இல்ல ஏதாவது இயந்திர கொளாரா இருக்கா என்னன்னு ஒரு சரிபார் த்துட்டு அதுக்கப்புறோ எடுத்திருந்தா இன்னிக் இந்த மூன்று மாணவர்கள் வந்து உயர் இருந்தறத்துக்கு வழி இல்லாம இருந்திருக்கு தோழி
ஆமாம்
ஆ அது இளோ என்னாது பச்ச இளம் பிஞ்சிகள் அந்த வந்து மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கக்க கூடிய குழந்தைகள் தா வந்து பாத்தீங்கன்னா தோழி அவுங்க ஆயிரோ கணவுகளோட போயிருப்பாங்க அவுங்க பெற்றோர்கள் என் என்ன நினைத்து அவுங்கள வந்து பள்ளி கூட டத்துக்கு அனுப்புனாங்க அதெல்லா வந்து ஒரு ஒரு வினாடி குள்ள வந்து எல்லாமே முடிஞ்சி போயிடுச்சி தோழி மூன்று மாணவர்களு சம்பவ ஏடத் த்துலயே உயர்ந்திருக்கார்கள் இல்ல தோழி, இல்ல தோழி, எல்லா வெவ்வேறு குடும்பத்த சேந்துவங்கதா தோழி. மூன்றாம் வகுப்பு படி க்கும் மாணவர் இரண்டு பேர் வந்து நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவர் தோழி அது அத நெனைக்கிறப்ப நம்ம நம்மளோட மனநிலை எப்டி இருக்குன்னா தோழி கொஞ்சோ எல்லாத்தையு சரி செய்து பாத்துட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி களம்பிருந்தாங்கன்னா இந்த இது ஏற்படாதுல்ல இந்த விபத்து
ஆமா ஆமா ஃபர்ஸ்ட்டே எல்லா செக் பண்ணி பாத் த்துட்டு அவங்க கெளம்பிருந்தாங்கனா இப்ப அந்த மூணு மாணவர்கள் எறந்துருக்கமாட்
ஆ ஆ ஆமா தோழி ஆமா தோழி அதுதா சொல்றதுக்காக இருந்த இதே ஒரு சம்பவம் மாரி இதே மாரி பா த்தீன்னா ஏ நா பொறந்து வளந்த ஊர் எல்லாமே பத்தீங்கனா தோழி கும்பகோணம்தா
ம் சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா
தோழி கேக்குதா உங்களுக்கு ஆ எனக்கு நல்லா கேக்குது தோழி ஆ அதாவது லைன் ப்ராப்ளம் இருக்கு தோழி அதனாலதா வந்து ஆ சிக்னல் ப்ராப்ளம்தா நீங்க கண்டினியூவா பேசிட்டேவாங்க தோழி ஆ அந்த கும்பகோணம் வந்து நா பிறந்து வளந்த ஊரு அங்க பாத்தீங்னா தோழி இந்த தொண்ணூத்தி ரெண்டு குழந்தைகள் எறந்துட்டாங்க தீ விபத் துல பாத்தீங்கனா இந்த மாரி ஒரு மா அ இந்த மாரி மாணவர்களோடையு கொழந்தைகளோடையுமே வெளையாட்டா போயிடுது நம்ம ஆ விபத்துக்கு அதிகமான காரணங்கள் ஆகிடுது தோழி
ஆமா ஆமா அந்த மாரி நறைய நடக்குது எங்க பக்கமு நறைய நடக்குது
ஆ அப்டியா தோழி இல்ல ஒவ்வொரு கொழந்தையு ஒரு தாய் பெற்றெடுக்கற்துக்கு எவ்ளோ கஷ்டப்பட்றாங்க அவங்க வளக்கறக்கு எவ்ளோ கஷ் டப்பட்றாங்க இவங்களா வந்து ஒரு வேகத்துங்கறத ஒன்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம பாத்தீங்கன்னா வண்டிய விட்டு மோதி தி இவ்ளோ கொழந்தைகள் உயிரிழப்புங்கறது ஒன்னு ஏற்பட்டுருது தோழி வந்து ம் சாலைகள வந்து இந்த அதுக்குதா நம்ம அரசாங்க என்ன பண்ணிருக்குன்னா அங்கங்க சிக்னல் அதா து சிக்னல் மையம்னு ஒன்னு வைத்திருக்றாங்க அத பாத்தீங்க னா யாருமே அத வந்து கண்டுக்றதே கடையாது காவலர் பாட்டுக்கா வந்து சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ம் அ காவலரே நின்னாலு அவங்க வந்து அத கண்டிக்கிற கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி காவலரே நின்னாலு அவங்கள ஒரு பொருட்டாவே நெனைக்காம பாத்தீங்கன்னா மாணவர்களா இருக்கட்டு வேலைக்கு போறவங்ளா இருக்கட்டு எல்லாரு என்ன பண்றாங்க வேக வேகமா போய்ட்றாங்க அப்றோ போய் பாத்தீங்கன்னா எங்கயா விழுந்து கெடந்து கை காலு அடி பட்டுட்டு அத ஒரு களம்புறவங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே களம்பிருந்தாங்க னா இந்த மாரி இருக்க தவிர்க்கலால்ல தோழி வந்து
ஆமா
அ உங்களுக்கு எந்த மாரி ஏதாது ஒரு அனுபவ இருக்கா தோழி எதா நேர்ல பாத்ததோ கேட்டதோ அந்த மாரி ஏதாது ஒரு அனுபவ
ஆ நேர்ல நெறைய பாத்தருக்கோ நாங்க அப்டிதா ஆம்பூர் சைடு
அப்டியா தோழி, ஆம்பூர் ஆம்பூர் என்றால் இந்த வேலூருக்கு பக் பக்கத்தில் இருக்கே அதுவா தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி என்னுடைய சகோ திரி வேலூர்ல தா இருக்காங்க தோழி
அப்டிங்களா சரி சரி அங்கயு அப்பதா எல்லா இடத்துலயுமே கிராஸ் பண்ணும்போது கார் வந்து அந்த கிராசிங் எட்த்துல கூட மெதுவா போறதில ஸ்பீடா தா போறது ம் கண்னெதிர்லயே ஒரு சின்ன பையந்தா ஒரு தேர்டு ஃபோர்த்து தா படிக்கு ம் அவனு அதே போல் தா நல்ல வேல அவனுக்கு என்னுமே ஆகல ரொம்ப ஒன்னா மைக் கமாய் உழுந்துட்டா ஆனா ஐ சி யு ல அட்மிட் பண்ணாங்க ரத்தொ வர்ல எதுவு வர்ல
ஆ
அந்த மாரி ஆச்சு அந்த மாரி நேர்லயே பாத்துருக்க நா நெறைய
அப்டியா தோழி உங்களோட டைய மொழிபெயர்ப்பே வந்து நீங்க ஒரு வேலூர் அப்படிங்கறத காட்டி கொடுக்குது தோழி நா இப்ப சமீபத்தில வீ ஊருக்கு வந்திருந்தெ வேலூருக்கு அந்த ரோ சாலய கடக்கறதே அவ்ளோ ஒரு பெரிய விஷ விஷயமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா அ சத்துவாச்சாரிக்கு அந்தாண்ட இருக் இருக்கிற ஏரியாலா சி எம் சி அந்தாண்ட வரப்ப பாத்திங்கன்னா ஓ ஒரு கடினமானதா இருக்கு பாத்தீங்கன்னா எதிர் எதிரே கடக்கறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு தோழி
ஆ வேலூர் எல்லா ஒன்னு ரொம்ப அதா நீங்க சொல்றீங்களே சத்துவாச்சேரி சிஎம் சி அங் கெல்லா ரொம் ரொம்போ க்ராஸ் பண்றதே பெரிய இதுதா
ஆ ஆமா ஆமா தோழி ஆமா தோழி அது இதெல்லா தவிர்க்கணுனா வந்து என்ன பண்ணணு நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போறோ அப்டின்னா அ ஒரு ஒரு முன்னாடியே ஒரு முன்கூட்டி என்ன பண்ணனு இபபோ ஓம்போது மணிக்கு நம்ம போகணு அப்படின்னா ஒரு எட்டு ஐம்பதுக் கே கிளம்பிட்டு போயி நம்ம வண்டி வாகனங்கள் எல்லா சரி பாத்துக்கிட்டு பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துகணு இவ்வளவுதா ஸ்பீடு போனு அப்டிங்கறதயு பாத்துக்கணு நாம எந்த அளவுக்கு பத் பத்திரமா இருக்கும்மா அதே மாதிரி எதிரே வராங்களையு நம்ம வந்து கவனமா இருக்கணு தோழி நாம பண்ற தப்புக்கு இன்னொரு மத்தவங்களு வந்து பாதிப்பு அடையறதுமா இருக்குனு தோழி வந்து அதனால நாம் நம்ம நலனையும் பாக்கணு எதிர வரவங்க நலனையு பார்க்கணு தோழி வந்து
போன வருஷோ அப்டிதா எங்க சித்தியு அந்த மாதிரிதா இறந்துட்
ஆ ஹ ஹா
ம் அவங்க பைக்ல வந்துனே இருக்கும்போது லாங் ரூட்டா அப்டி போயிட்டு ஆப்போசிட்ல வந்ததுனால அப்டியே வந்து இறந்துட்டாங்
ஆ ஓ வருந்த தக்கக்கூடிய விஷயோ தா தோழி வந்து அ அதும் வேலூர்ல கேக்கவே வேணா தோழி வந்து வந்து வண்டி வாகனோ அது பேங்களூர் வந்து போற நெடுஞ்சாலை வழி அதனால கேக்கவே வேணா
அந்த வழி தா நாங்க சொல்றோ பேங்ளூர் டூர் போற சென்னை டூ பேங்களூர் ஹைவேல தா பிரச்சனை நடக்குது நறைய அந்த அந்த இன்பிட்வீன்ல நாங்க எல்லா இருக்கோ அந்த ஐவேல தா நறைய ஆமா அந்த இன்பிட்வீன் தா நாங்க எல்லா நாங்க போறது வர்றது எல்லாமே
ஆ ஆ ஆ சேரிங்க தோழி சேரிங்க தோழி ஆ ஆ என் சகோதரி கூட அந்த இடோ தா அந்த ஆ ஆ ஆ
அதுவே செட் ஆயிடு வந்து இந்த டைம்லயு ஸ்பீடா போறது புறாங்க
ஆ ஆ அவங்களு க்குலா அது என்னன்னா தோழி இது வந்து நெடுஞ்சாலைங்கிறதுல அந்த ஒரு நெனப்புலயே போறாங்க வந்து அவங்க அடிச்சு தள்ளிட்டு பேயிட்டே இருப்பாங்க யாருக்கு என்ன அப்டிங்கிற நாயையோ பூனையோ
அவங்க யாரு என்ன இது பண்றன் தெர்ல அவ்ளோ ஸ்பீடா போறானுங்க லாரி காரனுங்க நறைய ஆ றைய லாரி தா இப்ப நறைய ப்ராப்ளமே ம்
சரிங்க தோழி சரிங்க தோழி அப்பறோ சொல்லுங்க உங்கள் ஊரு சிறப் இப்போ வந்துனு சொன்னாலே அது வந்து பிரியாணின் தா சொல்லுவாங் க ஆம்பூர் பிரியாணினு நவாப் காரங்களு குள்ளது இன்னுட்டுனு ஆ ஸ்டார் பிரியாணியா தோழிய
ஆ ஸ்டார் பிரியாணி அப்றோ ரவுபான்யா பிரியாணி அதுலா நல்லா ஃபேமஸ்ஸா இருக்கூ
அ கண்டிப்பா கண் அப்படியே தோழி
ம்
அ தெரியு தெரியு தெரியு தோழி அங்க வேலூர்ல வேற என்ன சிறப்பு இருக்கு தோழி
வேலூர்ல வந்து வேலூர்லையு அம்மா பிரியாணின்ற ஒரு எடத்துல நல்லாருக்கோ பேமஸு வேலூர்ல வேற ஒன்னு இல்ல வேலூர் கோட்ட அப்பறோ அந்த தங்க கோ தங்க கோயிலு
அந்த ரத்தனகிரி சிறுவாபுரி இந்த மாரி ஆ சிறுவாபுரி சிறுவாபுரி அப்படியா தோழி
ஆமா சிறுவாபுரி வந்து திருவள்ளூர் மாவட்டோ சென்னையில
அப்புடியா ரத்துனகிரி தோழி
ஆ ரத்னகிரி வேலூர்லதா இருக்கு ம் வெல்லூர் கோட்டை அது எல்லா ரொம்ப பேமஸு
ஆ ஆமா தோழி அ
து பெரிய முருகர் கோயில் வந்துருக்கு முருகர்செல இருக்குல்ல அது வெல்லூர்லே வந்துருக்கு
ட்டு வந்தோ தோழி நாங்க வந்து ரத்துனகிரி இருக்குல தோழி அந்த முருகன வந்து தரிசி ச்சிட்டு தா வந்தோ அவ்ளோ மிக உயரமான சிலை வந்து பாக்குறதுக்கே சேலத்துல இருக்க அடுத்தது இந்த முருகன் தா மிக உயரமா ந்த சிலைன்னு சொல்லி சொன்னாங்க தோழி
ஆமா அதெல்லா ஃபேமஸா இருக்கோ அதே பாத்திங்கின்னா ஏலகிரி இரு க்கு வெல்லூர் மாவட்டத்தில் தா இருக்கு ஏலகி ஏலகிரி நல்லாருக்கு
ஆ அது பக்கத்துல வேலூருக்கு பக்கத்துல தா திருத்தணி இருக்கா தோழி
ஆ வேலூர் பக்கத்த திருத்தணியு இருக்கு மேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருத்த திருப்பத்தூர் எல்லாமே கிட்ட கிட்ட திருத்தணி அதெல்லா அந்த மாரி எல்லா நெறைய பேமஸாருக்கு உங்களு கேக்குதுங்களா நா பேசது நல்லா நா பேசிட்டே தா இருக்கே உங்களு கேக்குதுங்களா
எனக்கு நல்லா தெளிவா கேக்குது நானு பதில் குடுத்துட்டே தா இருக்கே தோழி ஆ தெளிவா கேக்குது தோழி இவ்வளோ முக்கியமான எடோ இல்ல இல்ல இவ்ளோ முக்கியமான எடங்கள சொன்ன நீங்க வெயில சொல்லவே இல்லையே தோழி
ஆமா வேலூரு வெயில் ஐ அதிகந்தா ஆ வெ வேளுர் பேர் பொண்தே வெயிலு தானே ம் பேரே வேய்லூர் தா வேலூர்க்கே வேலூர்ன அப்ப தா வேலூர் மா
ம் ஆமா ஆமா தோழி ஆமா தோழி ஆ பூ மார்க்கெட்டு பக்கத் த்திலே எல்லாமே இருக்கு உங்குளுக்கு வந்து பாத்தீங்கினா பேருந்து பக்கத்திலே பா அத கோட்டைக்கி எதிர்த்தா மாரியே இருக்கு காய்கறி மார்க்கெட் எல்லா உங்களுக்கு கொஞ்ச பயண செய்யாம ஈஸ் ஈசியா வாங்கிலா இல்ல தோழி
இல்ல நாங்க நாங்க வந்து வெலூர்இல்ல நாங்க ஆம்பூர் வாணியம்பள்ளி திருப்பத்தூர் அப்பிடி அந்த மாரிலா இருக்கோ நாங்க
அப்புடியா செரிங்க தோழி செரிங்க
வெள்ளூர் வந்து எங்களுக்கு நேர் கிட்ட கொஞ்ச கிட்ட அவ்ளதா தவிர மத்தபடி நாங்க நாங்களா வேற ஊரு
அப்பிடியா தோழி ம் செரி தோழி செரி தோழி ஆமாகோ ஒரு பத்து கிலோமீட்ரு இருவதுமைல் கிலோமீட்ர் அவ்ளதா தொலைவு இருக்கு
அ
செரிங்க தோழி சரிங்க தோழி உங்கு ஊரு ஸ்பெஷல எல்லாத்தையுமே இன்னக்கி என்கிட்ட பகிந்துகிட்டீங்க தோழி ரொம்ப நன்றி எங்க ஊரு வந்து தேரு க்கு ரொம்ப பேம பிரபலமான ஊரு தோழி வந்து
அப்டிங்லா ம்
திருவாருர் நாளே தேருன் தா சொல்லுவாங்க முத்தமிழ் அறிஞர் கரிஞ கலைஞரோட ஊருன்னு சொல்லுவாங்க
ம்
அதிலியுமே நாங்க இருக்குற ஏரியா வந்து கலைஞர்வுத்து
ம்
தோழி கேக்குதா அ ஸ் ஆ ரொம்ப பிரபலமான ஊரு எங்க ஊரு பாத்தீங்கன்னா திமுகவோட கோட்டன்னு சொல்லுவாங்க தோழி வந்து செரிங்க அப்படியா தோழி
ஆமா திருவாரூர்ல
அயோ ரெண்டு பேர் இருக்கறாங்க ரெண்டு இல்ல மூணு பேரு இருக்காங்க தோழி எனக்கு தெரிஞ்சு எனை சேத்து நாலு தோழி ஆமா தோழி ஆமா தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி ரொம்ப நன்றி உங்க ஊர பத்தி பகிர்ந்ததுக் க்கு நீங்களு அழைப்பு ம் செரிங்க தோழி ரொம்ப நன்றி வச்சுட்டுமா தோழி
ஆ செரிங்க தோழி